தோழி கேக்குதுங்களா
ப்ரோ கேக்குதா ப்ரோ
கேக்குது தோழா சொல்லுங்க தோழா
என்னா ப்ரோ பண்றீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்ட தோழர் சாப்ட்டீங்களா நீங்க என்ன பண்றீங்க
நா உன்னு சாப்புல்ல ப்ரோ இதுக்கு மேல தா சாப்புன்னு ப்ரோ
செரிங்க தோழர் ஆ நா தோச சாப்ட்டோம் தோழர்
ஆ ஓகே ஓகே ப்ரோ
தோழர் கேக்குதுங்களா
ஆ சொல்லு ப்ரோ கேக்குது ப்ரோ என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்க
நா பெங்ளூர்ல வேல பாக்குற தோழர் அமேசான் தெரியுங்களா
என்னா ப்ரோ
அமேசான் தெரியுங்களா பெங்ளூர்ல
ஆமா ப்ரோ சொல்லுங்க
அங்க தா வேல பாக்குர தோழர் சொல்லுங்க தோழர் இன்னிக்கி என்ன தலைப்பத்தி பேசலா தோழர்
நீங்க சொல்லுக தோழர் என்ன பேசலான்ட்டு
உணவு முறைகள் பத்தி பேசலாமா தோழர்
ஆ சொல்லுங்க ப்ரோ பேசலா கண்டிப்பா
ஆ செரிங்க தோழர் இப்ப வந்து உணவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப அடிப்படையான தேவையாகும் தோழர் உணவுல்லாத மனிதர்களாகிட்டு விலங்குகளாகிட்டு வாழ முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாழ முடியாது தோழர்
கண்டிப்பா ஆமா ப்ரோ நாளைக்கு உயிரோட இருக்குணும்னா இன்னைக்கு சாப்பிட்டதா ப்ரோ நாளைக்கு உயிரோடேயே இருக்க முடியும்
கண்டிப்பா தோழர் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்னாலு செரியான உணவை என்ன பண்ணும் எடுத்துக்கணும் தோழர் இல்லைன்னா என்ன பண்ணும் உணவு நெறையா என்ன பண்ணும் பிரச்சனைகள் அப்புறோ ஏற்படும் தோழர்
கண்டிபா ப்ரோ அதாவது இந்த கடையில வாங்கி சாப்படுறது இந்த ஃபாஸ்ட் ஃபுடு அதெல்லா அவாய்ட் பண்ணு
கண்டிப்பா தோழர் துணி துரித உணவுகளை என் பண்ணும் தவிர்த்தணும்னு தோழர்
கண்டிப்பா ப்ரோ
ம்ச் இப்ப நம்ம சாப்டாதனால நம்மளுது நம்ம உடலுக்கு என்ன பண்ணுது ஆற்றல் ஏற்படுவது தோழர் இதனால கடின உழைப்புகள் சுலபமான உட் உட்கள் இது எல்லாத்துக்கும் என்ன பண்றது உதவுகிறது தோழர் அப்ப உணவு வந்து என்ன பண்ணனும் எடுத்துக்கணு தோழர்
கண்டிப்பா ப்ரோ
அப்புறோ பாத்தீங்கன்னா தினமும் என்ன பண்ணும் உணவு நேரத்துக்கு சாப்பிடணும் தோழர் அப்புறோ நெறையா பேர் என்ன பண்றாங்கன்னா காலை உணவுகளை என்ன பண்றாங்கன்னா தவிர்த்துறாங்க அது மாரி என்னகூடாது இருக்கூடாதது தோழர் காலை உணவு வேணக்கூடாது கண்டிப்பாக என்ன பண்ணு எடுத்துக்கணும் தோழர்
காலை உணவு தான் ப்ரோ முக்கியம் ம் அதே மாரி நைட்டு ஒரு நாளைக்கு கம்பல்சரி பாத்தீங்கன்னா ம் ம் மூணு வேல சாப்பிடணும் ப்ரோ ஒரு சில பேர் லா பாத்தீங்கன்னா ரெண்டு வேள ஒரு வேள தான் சாப்பிராங்களே அப்டி சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப இதுவா இருக்கும்
கண்டிப்பா தோழர்
அப்டி வாயேயாம்
அப்புறோ பாத்தீங்கன்னா காய்கறிகள் என்ன பண்ணு உணவுல அதிகளவு சேர்க்க வேண்டும் தோழர்
கண்டிப்பா ப்ரோ ஹெல்த்துக்கு நல்லது காய்கறிகள் எல்லா சேத்தா
ஆமாம் தோழர் அப்புறோ பழங்கள் அப்புறோ பச்சை கீரைகள் அப்புறோ பால் பால்யெல்லா பாத்தீங்கன்னா கால்சியம் அதிகமா இருக்கு தோழர் அப்புறோற காய்கறிகள் நார்ச்சத்துள்ள காய்கறிகள் இரும்புச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள்ல வைட்டமின்கள் இதுமாரி என்ன பண்ணும் நெறையா என்ன பன்னும் சத் ஆ சத்தான உணவுகளை என்ன பன்னும் எடுத்துக்கணும் தோழர்
கண்டிப்பா ப்ரோ
ஆம் தோழர் அப்புறோ பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக குடிக்கனும் தோழர் ஆ ரெண்டுல இருந்து மூணு என்னா பண்ணும் அதிக அளவு தண்ணீர் குடிக்கனும் தோழர் அப்பதான் அது ரத்த ஓட்டம் என்னது சீராக இருக்கும் தோழர்
ம் ஓகே ஓகே ப்ரோ
தொடர்ந்து பேசுங்கள் தோழர்
மத்தபடி ஆகும் தண்ணியெல்லா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எல்லா கம்மியாக தான் ப்ரோ குடிக்கிறாங்க தண்ணி எல்லா அதிக தான் குடிச்சா தான் ப்ரோ கரெக்டா அந்த டயசிசன் ஆகும் தண்ணி குடிச்சா
கண்டிப்பா தோழர் அப்புறோ பாத்தீங்கன்னா வீட்டில் தயாரித்த உணவுங்கள் என்ன பண்ணு சாப்பிடணும் தோழர் இப்ப நெறையா பேர் என்ன பண்றாங்கன்னா உணவகங்கள்ல என்ன பண்றாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க உணவகங்கள்ல சுத்தமான முறையில செய்யறாங்களான்னு கேட்டா தெரியவில்லை ப்ரோ அதிக அளவு என்ன பண்ணாங்க அந்த ரோட்டோர கடையெல்லா அதெல்லா மாசுபடிந்த காற்று அப்புறோ தூசி அப்புறோ பழைய எண்ணெய் இது வச்சி என்ன பண்ணாறங்க தயாரிக்கிறாங்க இப்ப உணவகங்களுல்ல சாப்பிடடுறது என்ன பண்ணணும் நம்ம தவிர் வேண்டும் தோழர் வீட்ல நம்மலு சுத்தமான உணவு என்ன பண்ணும் சமைச்சு சாப்பிட வேண்டும் தோழர்
கண்டிப்பா ப்ரோ வீட்டுல சமைச்சி சாப்புறதுதா ப்ரோ ஹெல்த்துக்கு நல்லது இப்பல்லா பாத்தீங்கன்னா நறைய பேர் ஸ்விகி ஸொமேட்டோ ஸிப்டோ அதுல்ல ஆர்டரு போட்டு வீட்டானே வரவச் ச்சு சாப்புறாங்க அதெல்லா பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு இது இல்லன் எனக்கு தோணுது ப்ரோ
கண்டிப்பா தோழன் அப்பற பாத்தீன்னா கார் ர வகைகள் அதிக அதிகமான எண்ணெய் சேக்கப்பட்ட பொருள்களை நம்பஇன்னு தவிர்க்க வேண்டும் தோழர் இது வந்து உடம்ப்ல வந்து கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு என்ன பண்ணு அதிக அளவு கூட்டும் தோழர் அதிக புடல் உடல் எடை பருமன் இது மேரி என்னா பண்ணு நறைய பிரச்சனைகளை ஏற்படு தோழர் அப்பற பாத்தீங்கன்னா இந்த ரத்தொ இதயத்துக்கு போற ரத்த குழாயெல்லா என்னா பண்ணுது இந்த கொலஸ்ட்ரால் வந்து அடைக்குது அடச்சுடுது தோழர் இதனால நறைய பேருக் என்னா பண்ணுது ஹார்ட் அட்டாக்ங்கிறது என்னா பண்ணுது வருதுதோழா அதுனால எண்ணெய் உணவுகள என்னா பண்னு தவிர்க்க வேண்டும் தோழா
கண்டிப்பா ப்ரோ அதிகமா சாப்டக்க கூடாது லிமிட்டா சாப்புன்னு அதுக்கூட பாத்தீங்ன்னா
கண்டிப்பா தோழர் அப்பற இனிப்புகளை என்னா பண்னு அளவோட என்ன பண்ணு எடுத்து சாப்டவேண்டுந்தோழர் அ உப்பே என்னா பண்ணு அதிக அளவு சேக்கக்கூடாது உப்புல பாத்தீங்கன்னா அந்த அப்பளம் இந்த ஊறுக்காய் இதுபோன்ற உணவுகள நம் என்னாது அதிகளவு எடுக்கக்கூடாது தோழர் அதிகளவு உப்பு இருந்தா அதுவு என்னா பண்ணுது ரத்தத்துக்கு என்னா பண்ணுது ரொம்ப பிரச்சனைையாயிடு தோழர் புரதசத்து நிறைந்த உணவு என்னா பண்ணு நம்ப உணவு நம்ல்லா சேத்துக்குணு தோழர் இப்ப பாத்தீங்ன்னா பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் இதுனா இது போன்ற நறைய என்னது உணவுகள் இருக்கு தோழர் இது போன்ற நல்ல நம்மளுது சத்துள்ள உணவுகளா என்ன பண்ணனு எடுத்துக்குணு தோழர்
கண்டிப்பா ப்ரோ அட்டிசாட்டதா ப்ரோ நம்ப ஒ ஒடம்பு ஹெல்த்து கர்ட்டா மெயின்டனன்ஸ் பண்ண முடி அப்டி இல்லான்னா ஹாஸ்பிட்லுக்கு போனு மாத்திர சாப்புட்ணு மாத்திர சாப்ட்டா மாத்திர சாப்புறதே ஒரு எஃபக்ட்
கண்டிப்பா தோழன் நீங்க சொன்னமேர்தா ஆ ஹஸ்பிட்டலுக்கு போகூடாதுன்னா உணவு பழக்கங்கள் மட்டு எடுத்துக்கிட்டா பத்தாது மட்டும் பத்தா ப்ரதர் தினசரி உடல்பயிற்சி என்கிறது செய்யணு தோழர் அப்பதா என்ன பண்ணுது உடல்கள் உடல் எந்த என்னம்னா ஆரோக்கியமா இருக்குந்தோழர்
ஓக்கே ஓக்கே ப்ரோ
அப்போ வந்து என்னா பன்னு நன்றாக மென்ரு மென்னு சாப்பிட வேண் தோழர் செல பேர்லா இந்த வேலைக்கு போற அவசரத்துல அப்டெ அப்டெ என்னா பண்ணுறாங்க சாப்ட்டு முழுங்கிட்டு போய்டாங்க தோழர் அப்பில்லா என்னா பன்னது சாப்பிட கூடாது அதுனால பொறுமையா நின்னு முதல்ல என்னா பண்ணு மென்னு சாப்புன்னு தோழா அப்பதா என்னா பண்ணுது வயிறுக்கூ எந்த பிரச் யும் இருக்காது ஒடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தோழர்
ஓக்கே ஓக்கே ப்ரோ
அப்ற பாத்தீங்ன்னா சாப்புறதுக்கு முன்னாடி என்னா பண்ணோம் கை கழுவிட்டு என்னாபன்னும் சாப்புன்ணு தோழர் அ சுத்தமான ஆரோக்கியமான உணவு என்னா பண்ணு எடுத்துக்கணு தோழர் நலைய பேரு இந்த அழுகுன காய்கறிகள் அழுகுண பழங்கள் அப்பறொ சுத்தம்இல்லாத உணவுகள் சுத்தம் இல்லாம சமைத்து சாப்புறது இதுமேர்ல்லா நம் பண்னாங்க வச்சுக்கிறாங்க தோழர் அது மேல என்ன பண்ணா இருக்கக்கூடாது நல்லா சுத்தமான உணகள என்னா பண்னு சாப்புடணு சமைச்சு தோழர்
ஓக்கே ஓத்கே ப்ரோ சாட்டாதா நல்லாருக்கு நறைய பேரு பாத்தீங்ன்னா இப்ப இப்ப் பாதி இப்பப் ஃப்ரூட்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா பாதி நல்லா இருக்கும் பாதி எலிக்கிட்ட இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பாதி எடுத்துட்டு பாதி சாப்டுவாங்க அந்த மாரில்லா சாப்டக் கூடாது ப்ரோ
கண்டிப்பா தோழர் அப்புறம் பாத்தீங்கன்னா உணவு என்ன பண்றாங்க நெறைய பேர் என்ன பண்றாங்க வீணடிக்கிறாங்க தோழர் அது மேரில்லா என்ன பண்ணாது வீணடிக் கக் கூடாது தனக்கு தேவையான அளவு மட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு மிச்சத என்ன பண்ணு வச்சிடணு இல்ல அத என்ன சமைக்காத என்ன பண்ணு வச்சுட்ணு தோழர் இல்ல பிறருக்கு என்ன பண்ணு குடுத்து உதவணு தோழர் அது போய் குப்பத் தொட்டியில கொட்றதோ இல்ல வெள்ல எங்கயாச்சி கொட்றதோ இதுமேரில்லா என்ன பண்ணத வச்சுக்கக்கூடாது தோழர்
அதா ப்ரோ ஏ சாப்பாடு இல்லாதவங் நெறைய பேர் இருக்காங்க அந்த ஒருவேள சாப்பாடு கெடைக்காத கூட எத்தனையோ பேர் இருக்காங்க அவுங்களுக்கு அந்த மாரி குடுத்து உதவுனா கூட இதாவு சும்மாவே ம் வேஸ்ட்டா வீணாயி கீழ போறத அவுங்களுக்காச்சு குத்து ஒதவுலால
கண்டிப்பா தோழர் அப்புறம் பாத் தீங்கன்னா இந்த கேழ்வரகு கம்பு திணை வரகு சாமை இது போன்ற உணவுகள்லா என்ன பண்றதுல்ல எடுத்துக்கறதுல்ல முற்றிலும் தவிர்த்துட்டோ தோழர் இப்போ பாத்திங்கன்னா அரிசி உணவுகள மட்டு்ந்தா அதிகமா எடுத்துக்கிட்ருக்கோ அதுமேரி என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது இது போன்ற உணவுகளையு எடுத்தாதா உடம்புக்கு என்ன பண்ணு நல்ல சக்தி கெடைக்கும் தோழர்
ஆ
அப்ற சாப்ட்டுட்டு இருக்கப்ப இப்ப பாத்தீங்கன்னா நெறைய குழந்தைகள் பெரியவங்கள் தொலைக்காட்சி பாத்துட்டே சாப்புறது மொபைல் ஃபோன் பாத்துக்கிட்டே சாப்புறது இப்ப உள்ள பிள்ளைங்கள்லா என்ன பண்றாங்க ஃபோன் குடுத்தாதா என்ன பண்றாங்க சாப்புறாங்க தோழர் அது மேல என்ன அது மேரினா இருக்கக் கூடாது தோழர் சாப்பாட்ட என்ன பண்ணு இன்னு பொறுமையா என்ன பண்ணு சாப்பாட மட்டு சாப்புட்ணு நம்ம ஒரு தொலைக்காட்சியோ ஃபோனோ பாத்துட்டு சாப்புறப்போ நமக்கு போதுமான அளவு சாப்பாடு பத்துமா பத்தாதா என்பது நம்ப ஒடம்புக்கு என்ன பண்ணு தெரியாது போற தோழர் இதனாலயே நெறைய பிரச்சனைகள என்ன பண்ணு ஏற்படு தோழர்
ஓகே ஓகே ப்ரோ இப்ப நம்மளே கூட பாத்தீங்கன்னா சாப்டம்போது நா நா சொன் சொல்லப் போனா நானே கூட சாப்டும் போது ஃபோன் பாத்து தா ப்ரோ சாப்டுவே
கண்டிப்பா தோழர்
ம்
அப்றம் பாத்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்த என்ன பண்ணு வச்சுக்கணு தோழர் இப்ப எண்ணெய் பொருட்கள்லா அதிகமா என்ன பண்றாங்க இந்த கறி வகைகள் இதுமேரில்லா என்ன பண்றாங்க பொறிச்ச உனவுகள என்ன பண்றாங்க எண்ணெயில பொறிச்சு இது மாரி என்ன பண்றாங்க சாப்ட்டுறாங்க தோழர் கறி வந்து புரதம் தா நல்லதுதா ஆனா நம்ம வந்து இந்த பொறிச்ச இந்தமாரி உணவுகள சாப்டக் கூடாது ஆ அவிச்சி என்ன பண்ணோ இந்த கொழம்பு வச்சி இல்ல அவியல் இது மாரி என்ன பண்ணு வேக வச்சி என்ன பண்ணு சாப்பிட வேண்டு தோழர்
ஓகே ஓகே ப்ரோ ஆ கண்டிப்பா ப்ரோ
அப்றம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து சத்தான உணவுகள என்ன பண்ணு குடுக்கணு தோழர் முதியவர்களுக்கு என்ன பண்ணு சத்தான உணவுகள தர்ணு தோழர் இப்ப நம்மளே என்ன பண்ணு நம்பள் நல்ல சத்தான உணவுகள என்ன பண்ணு காய்கறி பழங்கள் பால் வகைகள் இது போன்ற உணவுகள என்ன பண்ணு எடுத்துக்கனு தோழர் இதுலா வந்து ஒரு மனிதனோடோ உடலுக்கு நல்ல உணவுகளா கருதப்படுது தோழர் அப்பதா நம்மோ ஒடம்பு என்ன பண்ணு ரொம்ப ஆரோகியமாகு நல்ல நல்லாவு இருக்கு தோழா ஆக்டிவாவு இருக்கு தோழர் இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கடினமான வேலை இந்த கட்டுமான வேலை அப்பறோ பாத்தீங்கன்னா அந்த ஆ வெல்டிங் வேல இதுமாரி வேலல்லா நம்ம தா செய்றாங்க தோழர் அவுங்கல்லா கொஞ்ச நா பண்ண சத்துள்ள உணவ என்ன பண்ணணு எடுத் துக்கணு தோழர் அப்பதா அவங்க செய்யற வேலைக்கு கொஞ்சோ என்ன பண்ணு அத்தியாவசிய ஆற்றல் கெடைக்கு தோழர்
கண்டிப்பா அப்பறோ
கண்டிப்பா தோழர்
தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ கால் பேசுனதுக்கு
மீண்டும் கால் பண்ணுங்க தோழர்
ஆ மீண்டும் கால் பண்றே ஓகேங்க